ஹலோ
ஹலோ என்ன பண்ற
ம் நா ஒரு கோர்ஸ் ஒன்னு பண்ணிட்டிருக்கே
என்ன கோர்ஸ் பண்ற
அது எங்க காலேஜ்லதா ஒன்னு பண்ண சொல்லியிருந்தாங்க
ஓ செரி செரி பண்ணு பண்ணு
ம் ம் புரில
ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸா இல்ல சும்மா சாதர்ணமா செர் செர் செர் கோர்ஸ்ல்லா பண்ற நல்லா வேல கெடச்சுருமா
ம் ஆ கெடைக்கு கெடைக்கு தெர்ல அது தெர்ல வேல கெடைக்குமான் தெர்ல பண்ண சொல்றாங்க பண்ணிடிர்க்கே
காசா இல்ல ஃப்ரியா
ஃப்ரீதா ஃப்ரியா தா
செர் செரி அந்த மாரி கோர்ஸ் எதா இர்ந்தா எங்களுக்கு சொல்லாந்தானா ஃப்ரீயாருந்தா
ஆ சொல்ற சொல்ற
நல்ல தனியாவே பண்ணணோன் எதுக் நெனைக்கிறீங்க குடும்பம்மே இப்டித்தா
அ இப்ப ஏ குடும்பத் பத்தி இழுக்குற எகுடும்பத்ல என்ன பண்ணாங்க அப்புடி அப்டி என்ன பண்ணாங்க எகுடும்பத்ல
சொல்லி் குடுக்ல இந்த மாரி ஏத நம்முலுக் நல்லது நடந்தா அத அடுத்தவங்களுக்சொல்லணு குடுக்கணு அப்டின்
நா எது எங் காலேஜ்லன் சொன்னால செரி த்திங்லா எதச்சு நம்ம தனியா பாத்தோன்னொ சொல்லலா அப்டின் நெனச்செ
சேர் செரி
அவ பேஸ்னாலா நம் ஃப்ரெண்டு தூத் இர்க்கால்ல வேலைக் பெயிர்கால்ல
ஆம்மா அவகிட்ட நா என்னத்த பேஸ்றது
இல்ல கூப்டாலா பேஸ்னாலா அப்டின் கேக்ற
அவல்லா எங்கூடல்லா பேஸ்மாட்டா
சேரி நா நீ பேசுவன் நெனச்சி அவ்வள இல்ல நம்ம ஃப்ரெண்டு
நம்மக் ஹைதரபாத்தா
அ
இல்லெல அவங் கூடல்லா பேஸ்லா சும்மாதா அவுள் அவளே இன்னு பத்து பதினஞ்சு நாள்ல வந்துருவா
ஜூனில தான வருவா
ஆம்மா ஜூலைக்குகின்னு எத்துன் நாள்ருக்கு
சேர் சேர்
உன்ன பத்தி சொல்றியா உனக்கென்ன கலர் பிடிக்கு அந்த மாரில்லா சொல்றியா
நீ கேளு ஓக்கே நீ எதாச் கேளு நா அதுக் வேனா பதில்
நீயா சொல்லு நீ நா சும்மா ஒன்னொன்னா கேக் முடியாது என்னால
நீ உனக் தான கேக்குனு அப் நீ கே ள் நா சொல்றே
செ அப்டே சொல்லு உனகென்னென்ன புடிக்கு எல்லாமே சொல்லு
அதுதா நீ என்னன் நீ கேட்டீனா சொல்லுவ
ஒன்னொன்னுக்கு கொஷ்ஷின்
எனக் அப்டி சொல்ல வராது ஆம்மா எனக் அப்டி சொல்ல தெராது
சோ ஒனக் புடிச்ச கலர் சொல்லு
ப்ளூ
சோ
வேறக்கேளு
ஒனக் புடிச்ச எடொல்லா சொல்லு
எடமா
இங்கெல்லா போகுணுன்ருக்கு அந்த மாரி சொல்லு போயிருந்தாலு சொல்லு
கொல்லு விநாயக் இல்ல இப் வெள்நாட்டுக்தா நறையஎட்த்துக் போணூ
சரி சொல்லு என்னன்னனு சொல்லு இங்க உள்ளூர்ல்லா சுத்தி முடிச்சாச்சு வெளிநாட்டுக்கு போறக்கு
இல்ல ஃபோன்ல பாப்போல்ல இப்ப அதெல்லா பாக்கும் போது நம்ம போணு நல்லா இருக்கு அப்டின்னு தோணு
சரி இங்க எங்கயோ போவோ அங்க தோனலையா
தோணு
சரி அப்டி எங்க எங்கனு கேக்குறே
அது இப்ப டக்குன்னு வரமாட்டேங்குதே
சரி வெளியூர்ல சொல்ல வேணா வெளியூர்லா இல்ல நம்ம ஊர்ல எத இருக்குல்ல அந்த மாதிரி சொல்லு
நம்ம ஊருக்குள்ளையா நம்ம ஊருக்குள்ள எங்க ம் நம்ம ஊருக்குள்ள தோணல ம்
சரி அப்போ உனக்கு தோன்றது சொல்லு மணாலியா
ஆ
வேற
த்துரும வேற எங்க வேற தாஜ்மஹால் அங்க போணுன்ட்டு இருக்கு
சரி சரி வேற
வேற பே வேற வந்து பீச்சுக்கு போணுன்ட்டு இருக்கு
பீச்சா
ஆமா
சரி சரி வேற
இனி அவ்ளதா ம் வேற எது தோணலையே வேற டக்குனு தோண ஞாபக வரமாட்டேங்குது ஆ இப்போதைக்கு எனக்கு ஞாபக வந்தது இவ்ளோதா
சரி இதெல்லா என்னோட ஆசை அப்படிங்கிற மாரிதா சொல்லு இதெல்லா பண்ணனுனு இருக்கு அந்த மாரில்லா சொல்லு
அப்டி அப்டி டக்குன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியலையே இதெல்லா பண்ணனு ஆ அது ஒரு ஆசை தா ஆனா இப்ப இல்ல
செரி சரி
யார் இது பக்கத்துல
யாரு இல்ல நான்தா
தெர்லயே கேட்டுச்சு யாரோ பேசுற மாரி இருந்துச்சு
இல்ல இல்ல நான்தா பேசுறே வேற யாரு பேசல
சேரி சேரி
சரி சொல்லு
என்ன சொல்றது நி டக்குனுக்கு எப்டி கேட்டா எனக்கு சொல்ல தெரில
வேற எப்படி கேட்டாதா சொல்ல தெரியு
நீங்க டக்குனு இப்டி கேள்வி கேட்டா நா என்னன்னு சொல்றது
நீதா சொல்லனு எனக்கு எப்படி தெரியு
எனக்கு எங்க வீட்ல இருக்கூடாதுன் ஆசை இப்போதைக்கு
இப்போதைக்கு வீட்ல இருக்கூடான்னு நினைக்கிறியா
ம் எங்க வீட்ல இருந்து எங்கயாச்சு போயிருணு அப்டினு
சேரி சேரி
இப்போதைக்கு இது மட்டும்தா ஆச
ஏதா படிக்கணூ பண்ணணூ அதெல்லா ஆச இல்ல
ம் ஹும் என்ன படிக்கர்த்து என்ன படிக்கர்த்து இதுக்கு மேல
சாதிக்கணூ அதெல்லா ஆச இல்ல
செரி என்ன சாதிக்கனூ ஆசப்பட்ற
நா ஒங்கிட்ட கேட்டா அதுக்கு நீ பதில் சொல்
தெரியில்ல எனக்கு எதுவ் இல்ல எனக்கு இது சாதிக்கனூ எனக்கு எந்த ஆசையூ கிடையாது நீ சொல்லு ம் எனக்கு ஒரு வீடு கட்னோனு ஆச எனக்கு வந்து வீடு கட்னோ
னா வீடு கட்னுன்னு ஆசய்யா
ஆமா
செர் செர் செரி
ம்
நானு பாக்றே நீங்க எவ்ளோ வீடுதா கட்றீங்க ஊழல் பண்றீங்க
இல்ல இல்ல இது வந்து எங்க அப்பா கட்ன வீடு எனக்கு வந்து நா ஒரு வீடு கட்னோ அப்டின் ஒரு ஆச
வேலைக்கே போமாட்டீங்க எப்டி வீடு கட்டுவீங்க
ம் வேலைக்கு போவே போவே வீட்ல கேட்டுட்டு கண்டிப்பா போவே போய் இப்டி ஒரு வீடு கட்னோ அப்டினு ஒரு ஆச
அதா அதா இப்ப விக்கிற எல்லா இதுக்கு பதினஞ்சாயிரூபா சம்பளத்துக்கு போய் வீடு கட்டிருவீங்க
செரி நீ உனக்கு என்ன ஆசைன்னு சொல்
எனக்குல அந்தமாரி எது இல்லை நா ஒன்னு கேட்டா அதுக் எங்கிட்ட பதில் தா சொல்னோ
நா பதில் சொல்லியாச்சு நா வந்து இப்போதைக்கு எங்க வீட்ல ‌இருக்க கூடாது இங்க பாரு நா நீ எங்க போவ்னு கேட்டே ஒரு ரெண்டு மூணு எடோ சொல்லிட்டோ அப்றோ எனக்கு என்ன ஆசை கேட்ட இந்மாரி இப்ப இப்போதைக்கு வீட்லயிருக்கூடாது வீடு கட்னோ அதெல்லாமே நா சொல்லிட்டே
அதா நா கேட்டே நீங்க சொல்லிட்டீங்க முடிஞ்சு
ஆ அப்போ இப்ப நா உன்கிட்ட கேக்றே நீ சொல்லு
நா அப்டி சொல்ல மாட்டே
ஏ
ஏன்னா எனக்கு அந்தமாரி எதுவூ கெடையாது
பொய்
பொயின்னா என்ன எனக் தெர்ல
எந்தா ஆசயுமே இல்லைய உனுக்கு எங்க போ போகணூ அதுல்லா எதுமே இல்லியா
செரி நா இல்ல உனக்கு இப்ப ஏதா வாங்கனூ அந்தமாரி ஏதாவ்து இருக்கா வாங்கனூ இது கண்டிப் இப்ப வாங்கிற்னோ அந்தப் ட்ரெஸ் எல்லா நம்மனால வாங்க முடியூ நம்மளுக்கு தெரியூ கண்டிப்ப இத வாங்கணூ அந்தமாரி கேக்குறே கேக்குது
கண்டிப்பா இது வாங்கணூ அப்டின்னா
ஆ
அந்தளவுக்கு பெருசால்லா இல்ல பெருசா அந்த மாரில்லா இல்ல சும்மா ட்ரெஸு வாங்கனூ
அந்த மாரிதா
அதுவு சின்ன சின்னத் தா ம் சின்ன சின்னத்தா பெருசாலா எதுவூ இல்ல நீ சொல்லு உன்ட்ட கேட்டுட்டே இருக்கே எதுமே சொல்ல மாட்டிங்கிற உனக்கு எங்க போகனூ அதான கேக்றே இப்ப
இல்லல்ல அதாலா எனக்கு எதுவுமே கெடயாது எனக்கு என் வீட்லயிருக்கனு அத்தா எனக்கு புடிக்கூ
உங்க வீட்ல இருக்கன்மா
ஆம்மா
செர் செர் ச்ச உங்க வீட்டு தவுர
வீட்ல இல்ல எங்க வீடு மட்டுதா எனக் புடிக்கு வீட்ல மட்டுந்தா நாஇருப்ப
வீட்லவேயிருக்க மாட்டியேடி இருக்க மாட்டீங்குற
இல்லல்ல வீட்ல மட்டுதா இருக்னுன் தா ஆசயே
அப்டே கிளம்பி களம்பி அங்க போய்ட்ற சுண்டுக்கவுத்துக்கு போயட்ற
இல்லல்ல வீட்லதா இருப்ப எனக் வீடுதா புடிக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா தா உலகமே
ஐயோ தங்கச்சி
தங்கச்சியுந்தா எனக் எ குடும்பந்தா எனக் புடிக்கு எனக் எ வீடு தா புடிக்கு எனக் அதுக் மேல வேற எந்த ஆசயு கடையாது
சேர் சேர்
ம் அப்பறதா வேற சாப்பண்ணு அந்த மார்தா தோணிர் அக்கா இங்க போனு அங்க போன்னு எத் தோணிருக்கா
சாப்புறக்கா
அ
சாப்புரக்கு சும்மா ஃபோன்ல பாக்கும்போது தோனு
சேரி செரி
ம்
அந்த மார்லா வந்தஅனுப்பு
ம் சே
உங்க அண்ண மதியான்த்துக் சாப்புட்றக் வருவாங்களா இல்ல எய்ட் தானா
இல்ல அவகொண்டு போய்ருவா கொண்டு பொய்ருவா அங்கே சாப்ட்டுக்குவா
செரி வேற எதாச்-அவனபத்தி சொல்றக் இருக்கா
இல்ல என்ன பத் சொல்ரதுக் எதுமில் நீ எது சொல்ல மாட்ட
நா அப்புடி இல்ல நாந்தா சொல்லிட்டனெ எனக்கு வீடுதா புடிக்
வீடுதா புடிக்கூ அப்ப அம்மாதா உலகொ அ எனக்குதெரியூ வீட்டுக் இருக்கதா புடிக்கூ அப்ப அம்மா தா உலகொ வேற சொல்லு
அ இதுக் மேல என்ன சொல்றது எனக் எங்க போரக்கு புடிக்காது வீட்ல இருக்கதுதா புடிக்கு
வேலைக் போறது புடிக்காதா
அஹ
வேலைக் போக் கூடாதா
வேலைக்கூ போக்கூடாது வீட்டுல சாப்புட்ற சாப்பாடுதெ எனக் புடிக்கு
அய்யோ சரி சரி உம்
உங்களுக்கு வேற எதும் இல்ல
சேர் சே என்னதா பண்ணுவ காலைலேந்து எந்துச்சு சும்மாவேதா இருக்கியா வீட்ல வேலையு செய்ய மாட்ட
ப அஹ வீ
வேலையு செய்யமாட்டெ படம் பாப்பெ படம்பாப்பே
ஆம்மா
வேற என்ன பண்ணுவே ஃபோன் பேசுவ
ப்ரகதீவ் வேற ஏதாச்சு இருக்கா இத விட
இல்லல்ல இத விட ‌ஏன்ட்ட என்ன பத்தி வேற ‌எதூவ் இல்ல
எங்க போவ்ணு சொல்லிட்ட என்ன சாப்பிட்ணு சொல்லிட்ட என்ன கலருன்னு சொல்லிட்ட என்ன பண்ணனு சொல்லி ட்ட என்ன வாங்கணு சொல்லிட்டே
ம்
செரி வைக்கறே வே ஒன்னூல்ல நா வைக்கறே